கேக்கிறதா தோழி
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுங்க தோழி நீங்க சாப்ட்டீங்களா
நானு சாப்ட்டேங்க பசங்க பாப்பா நல்லா இருக்கா
நல்லா இருக்காங்க
பாப்பாவுக்கு என்ன ஃபுட்லா இப்ப குடுக்குறீங்க பாப்பாக்கு ஒரு வயசு ஆயிடுச்சுங்களா
ஆமாங் தோழி இப்ப தா ஒன்றர வயசு ஆகுது
ஓகே ஓகே
ஆ காலைல கஞ்சி குடுப்போ
ஓகே ம் சரிங்க சிஸ்
ஆ அப்றோ மதியோ வந்து பாத்தீங்கன்னா சாதம் பீட்ரூட்டு கேரட்டு அந்த மாரி குடுத்துட்டு்ருக்கோ
ஓ சரி சரிங்க
ஆ நைட்டு பாத்தீங்கன்னா இட்லி தோச அந்த மாரி தா காலைலியு அதேதா
சேரி சேரி சத்தான சாப்பாடா குடுக்குறீங்ளா இப்ப நார்ச்சத்து அந்த மாரிலா இருக்குல்ல அந்த மாரிலா சேத்துகிட்டீங்ளா
ஆ ஆமாங் தோழி கீர வகைகள் அதிக சேர்த்துப்போ
சரி செரிங்க
ப்றோ முட்ட சேத்திக்கிறது டெய்லியு
ஒரு ஒரு குடுத்துருவிங்ளா டெய்லி
ஆமாங் தோழி ஆமாங் தோழி
சேரி சே எல்லா வகையான கசப்பு இருக்கு இருக்கு எனக்கு ம் செர் என்னோக்கும் பாப்பா இருக்கு அவளுக்கு இப்போ ஸ்கூல் சேக்கற வயசாச்சு அதேதா சத்தான சாப்பாடு குடுத்துட்ருக்கோ
ஆ
எல்லாமே கசப்பு இனிப்புன்னு இல்லாம அந்தந்த சீசனுக்கு வர சாப்பாட குடுத்து பழகிட்டே அது மாரியே நீங்களு பழகுங்க சரியா அப்பதா உங்க பாப்பாக்கு சத் துஸ் ஒடம்புல நல்லா சேரு ஏனா அந்த சீசனுக்கு சொல்லுவாங்கல்ல சளி புடிக்கு அப்டினுட்டு அந்த மாதிரில்லா இருக்காது சரிங்ளா இப்ப இந்த சீசன்ல என்ன ஃபேமஸா அத கொஞ்சோ அவங்க சாப்ட பிடிக்கலனாலு கொஞ்ச குடுத்து பழகுங்க
செரிங் தோழி செரிங் தோழி அப்டி இப்போ சம்மர்ல நீங்க என்னங் தோழி குடுத்துட்ரிக்கீங்க
இப்போ மாம்பழ சீசன்லயா மாம்பழ குடுத்துட்ருக்கோ
ஆ
கொஞ்ச கொஞ்ச இது பண்ற மாரி மாம்பழ குடுக்றது ஏனா இந்த சீசன்ல கொஞ்ச மாம்பழன்றதுதான ஃபேமஸா இருக்கு சூடுனு சொல்லுவாங்க சில பேர் சேறாது ஏனா இந்த டைம்ல வெயில் நேரத்துல மாம்பழ சாப்டா சேறாதுனுவாங்க இல்லயா மாதிரி இல்லாம கொஞ்சமாச்சு ரொம்ப இல்லன்னா டெய்லி குடுக்ல நாளு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்ல வாரத்துல ஒரு நாள் குடுக்கனு மாங்கா மாங்கால்லா இந்த சீசன் தா கடைக்கு கரெக்டா
ஆமாங் தோழி நாங்க அதுவு சேலமா சேலத்ல இருக்கனால இது எல்லாமே டெய்லியு குடுத்துட்ருக்கோ தோழி
ஓகே ஓகே சேலம் மாம்பழம் நல்லாருக்கு
ஆமாங் தோழி சேலம் மாம்பழோ நல்லாருக்கு டேஸ்ட்டா இருக்கனால அது டெய்லியுமே வீட்ல எப்பயுமே இருந்துட்டே இருக்கூ
செரி செரி
ஆ பெரியவங்க எல்லாருமே சாப்ட்டுட் தா இருக்கோங் தோழி இப்போ சம்மர்ல பாத்தீங்கன்னா இந்த கம்மங்கூழு இந்த மாரி
ஆமா ஆமா சிறுதானியமு சேத்துக்கிட்டீங்களா
ஆமாங் தோழி சிறுதானியமு எல்லா சேத்திக்கிறோ தோழி நீங்கங் தோழி
ஆ நானுமே இந்த சிறுதானிய எல்லா சேத்து குடுக்க ஆரம்பிச்சுட்டே இப்ப இந்த இதுவுமே சொல்லுவாங்கல்ல ஏன்னா பாப்பா உங்களுக்கு ஒன்றரை வயசு பாப்பானு இல்ல இந்த நேந்தர பழம் சொல்லுவாங்கள அதுவுமே இது பண்ணி குடுங்க அந்த வாழைப்பழம் குடுக்கறதும் வந்து கொழந்தைக்கி வந்து எஸ் ஒடம்புக்கு நல்லது அவுங்களுக்கு ஏன்னா எ பொண்ணுக்கு வந் வந்து நா அந்த சீசன் டைமூ கெடைச்சுதோ கெடைக்கலையோ அத வந்து நல்லா மசிச்சுட்டு அவுளுக்கு கொஞ்சகொஞ்ச நா வாயில வச்சுட்டு விட்டுருவே ஏன்னா செர்லக் கூட நா வீட்ல வந்து இது பண்ணல நா வந்து கடையில வாங்கல வீட்லயே செஞ்சதுதா கடை ஃபுட்டுன்றதே நா வந்து பாப்பா இந்த ஒன்றரை வயசு ஸ்டேஜ்லன்னா நா கொஞ்சோ வெளிய வாங்கு சாப்பாடு குடுக்கறதுன்றதே அவாய்ட் பண்ண
செரிங்க தோழி
கஞ்சி அந்த சத்து மாவுல்லா சொல்லுவாங்கல்ல அதெல்லாமே நா வீட்லயே செய்யா செஞ்சு குடுத்தே என் பொண்ணுக்கெல்லா
செரி செரிங்க தோழி நாங்களும் அப்டிதா தோழி செஞ்சுதா இது குடுத்துட்டு இருக்குறோம்
ஓகே ஓகேங்க
நீங்கல்லா இப்ப எப்டி ஆ என்ன வகையான சாதம் எடுத்துட்டீங்க
சிறுதானியத்தில ஓ அந்த தென தென அரிசி சொல்லுவாங்க இல்லையா தென அரிசி கோதும ஒடச்ச கோதும அதெல்லா கொஞ்சோ கொஞ்சோ சேத்து குடுக்குறோம் ஏன்னா கோத் அது மாரில்லா வந்து நம்ப உப்மா வந்து நார்மலா ர ரவைல செய்வாங்கல்ல நீங்க வந்து ரவையில செய்யாம இந்த ஒடைச்ச கோதுமையில செஞ்சு பாருங்க அது குடுத்து பாருங்க அது வந்து டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் நல்லா இருக்கோ ஏ உப்மா புடிக்காதுன்னு சொல்றவங்க கூட அத சாப் டுவாங்க அந்த மாதிரி செஞ்சு குடுத்து பாருங்க வந்து நா வந்து இந்த கஞ்சி மாரி காய்ச்சுவே இந்த உ ஆ கார கஞ்சி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி காய்ச்சி குடுப்பே ஏன்னா அ அது நல்லா சத்து நெறைய இருக்கும் பிளஸ் வந்து நம்ப குடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் ஒரு ஆறு ஏழு விசில் விட்டா நமக்கு அது நல்லா கொலஞ்சு வருமா நம்ப சாப் ப்புறப்பவே நல்லா இருக்கும் அது ராகி ராகில மொளக்கட்டி நம்ப வந் ந்து இது பண்ணி வச்சுக்கணும் மொளகட்ன ராகிய வந்து நல்லா காய வச்சு அரச் ச்சோன்னா அத வந்து நீங்க தோச மாவு போ இது பண்றீங்கல்ல தோச இட்லி அதுல கூட நீங்க கலந்து பாப்பாக்கு குடுக்கலா அந்த மாரிதா செஞ்சு இது பண்ணிட்டு இருந்தோ
செரி செரிங்க தோழி இப்ப ஸ்கூல்ல சேத்துட்டீங்களா தோழி பாப்பாவ
ஆமா இந்த ஓபன் ஆயிடுச்சு எங்க இப்போ போறாங்களோ இனிமே அது மூணு வேல சாப்பாடு வரவு மொத காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லாமே செஞ்சு குடுக்கணு காலையில சாப்பட வச்சு அனுப்பணு முக்கியமா
ம் இப்போ கரெக்ட்டா சாப்புட்ருவாலாங் தோழி இல்ல வந்துட்டு ரொம்ப ராவடி தானுங்களா
இல்லினா சாப்பாடு ஊட்டறதுக்குள்ளயே போதும் ஏன் எதா ச்சு ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்சு மாறி சாப்ட்டாங்கன்னா அந்த சா அந்த டைமு கொஞ்ச இழுக்குற சாப்பாடு அந்த டைம் கொஞ்ச இழுத்துடுது காலையில இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்கூல் போகல ஸோ தெரியாது இப்போலா வந்து ஸ்கூல் போகணும்னா டைமுக்கு எழுந்திரக்கணு தூங்க வைக்கணு
ம்
சாப்பாட கரெக்ட்டா டைமுக்கு குடுக்கணு
செரிங் தோழி ஆமாங் தோழி இப்ப வின்டர் சீசன்லா எப்டிங் தோழி எந்த மாதிரியான சாதம் குடுப்பீங்க நீங்க எப்டி எடுத்துப்பீங்க
அப்போ கஞ்சி குடுத்துருவோங்க நா வந்து இப்பவுமே வந்து வெயில் காலத்துல வந்து காலையில ஒரு இதுவா வந்து கஞ்சி குடுக்க ஆரம்பிச்ட நானு ஏன்னா அதுவுமே நா குழந்தையா இருக்கப்போவே நா குடுத்துட்ட இந்த அரிசி நம்ப சாதோ வடிச்ச தண்ணி ஊத்தி வைப்போயில்லையா சாதோ அதுவுமே நா குடுத்த அந்த ஆ து
சாப்பட்றீங்களா‌ங் தோழி
ஆமா ஆமா சாதோ வடிச்சுதாங்க குக்கர் சாதோ அதெல்லா எதுவுமே இல்லங்க ரொம்ப எப்பயாச்சு ரொம்ப ரொம்ப ரேர்தா முடியல ஒடம்பு முடியல எத வேல‌ருக் இருக்கு அப்டின்னா மட்டும் தா இந்த எலக்ட்ரிக் குக்கர் வச்சிருக்கோ அதுவு அரிசி கொஞ்ச எக்ஸ்ட்ரா வேணு நெறைய சாதோ கொஞ்ச வேணு அப்டின்றப்பதா அதுல வைக்கிறதுங்க
செரி செரி செரிங்க பரவாலைங் தோழி இப்ப அவ எங்களை எல்லா நாங்களல்லா பாத்தீங்கன்னா நாங்கள பாத்தீங்கன்னா வடிக்கிறதே இல்லைங் தோழி வெறும் குக்கரதா எப் பைமே
குக்கர் சாதோ உங்களுக்கு சத்து இல்லைங்க சாதோ வடிச்சே சாப்டுங்க அப்பதா உங்களுக் கு வந்து அந்த சாதத்தோட சத்து அதுலருக்கு
ஆமாங்க தோழி ஆ கொஞ்ச நாள் அப்படி பண்ணங் தோழி அதுக்கப்பற இப்போ பாப்பா பொறந்ததுலேருந்து கஞ்சி கீழே வடிக்க வச்சோம்னா வந்து இவ தள்ளி விட்டுருவா அப்டின்ற ஒரு பயத் திலயே வந்துட்டு இந்த குக்கர் சாதம் வச்சு இப்போ அதே நார்மல் பழகிருச்சு இப்போ அதுக்கு மாத்தனு தோழி
ஆ இல்ல ஏன்னா அது தாங்க ஒடம்புக்கு நல்லது கொஞ்சோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்ச நேர அவ தூங்குற டைம்ல டக்குன்னு இது பண்ணி பாப்பாவ பக்கத்துல வச்சு பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க வந்து குக்கர்ஸ் தா தா நம்ம ஹெல்துக்கே
ஆமாங் தோழி
ம் சாதோ வடிச்சு சாப்பட்டுறதுயு அவளுக்குமே குடுங்க அந்தே மாதிரி கொஞ்ச கொஞ்ச இப்ப வெயில் சீசன் இல்லையா கொஞ்ச சத் தத்து கஞ்சி கஞ்சி குடுங்க ஏன்னா இவ்வளுக்கு குடுத்துட்டுதா இருக்க இப்ப மழ சீசன்னாலுமே கஞ்சி சாப்பாடு சாத மிஞ்சி கஞ்சி இருந்துதுன்னா அத நைட்ல இது பண்ணி குடுப்ப அதா சூடு பண்ணி குடுத்துருவ மழஸ் டைம்ல ஏனா அந்த டைம் கொஞ்சோ நல்லான் மசிச்சிட்டு அத கொஞ்சோ சூடு பண்ணி குடுத்தோனா அந்த கஞ்சி மாரி இருக்கோ அது நல்லா சாப்ட்டுருவாங்க
ஓ சரிங்க தோழி
அது மாரி தயிரு குடுங்க தயிர் இருக்கு இல்லையா தயிரு குடுங்க நாட்டு சக் கர போட்டு இப்போ இப்போ உப்பு சக்கரலா சேக்க ஆரமிச்சுட்டீங்கல்ல ரொம்ப உப்பு சேக்காம ரொம்ப சக் கரையு வந்து வெள்ள சக்கர சேக்காதீங்க நாட்டு சக்கர சேருங்க அத வந்து கொஞ்சொ கொஞ்சொ போட்டு குடுங்க தயிரு சக்கரையு போட்டு குடுங்க மத்தியான டைம்ல குடுங்க
செரிங் தோழி
செரியா ஏன்னா ஏ பொண்ணு வந்து அந்த டைம்ல ரொட் டின் கரெக்டா ஃபாலோ பண்ண காலைல இப்ப எந்திர்ச்டானா எட்டு மணிக்கு எந்திர்ச்சானா சாப்புடுருவா
ம்
எட்ர மேக்சிமம் ஒம்போது மணிக்குள்ள டிஃபன் முடிச்சிருவ அதே மாரி கேரட் ஜூஸு கேரட் வந்து நா மிக்சில வெறு காய மட்டு இது பண்ணிதா குடுப்ப அதுல சக்கரல்லா போட மாட்ட அந்த கேரட்ல வர அந்த ஜூஸு மட்டுந்தா
செரி செரிங் தோழி அத குடிச்சிருவாங்க
கூடாது ஆமா அதையுமே குடிச்சிருவா அதுவுமே குடுங்க கண்ணுக்கு நல்லதுல்ல பாப்பா
ஆமாங் தோழி
அதே மாரி மத்தியானோ ஒரு சாப்பாடு சாப்ட்டான்னா கொஞ்ச நேரோ தூங்கி எந்திரிச்சிட்டு இந்த தயிருக்குதில்லையா தயிருமே நா வந்து கடைல இது பண்ண மாட்ட அப்போ இப்ப வேற வழி இல்லாம வர் க்கு அந்த இதுனால கொஞ்சோ இது பண்ணிட்ருக்க கடைல வாங் னம்னா அவளுக்கு மட்டு கொஞ்சோ காச்சி சின்ன பாக்கெட்னாலு பால் வாங்கி காச்சி ஒரொ ஊத்தி வச்சு அதுதா குடுப்ப
சரி சரிங்
நாட்டு சக்கர கொஞ்சோ போட்டு குடுத்துருவ அதுமே சாப்ட்ருவா அதே மாரி ஈவினிங்ல எதாச்சு ஒரு ஸ்நாக்ஸ் மாரியோ இல்ல இந்த கஞ்சி இருக்குல்லயா ராகி அந்த மாதிரி ஆ ராகி கஞ்சினா அப்ப விரும்பி சாப்டுவா கொஞ்சோ நா வந்து சக் கரலா போடாம லைட்டா வந்து இந்த உப்பு அப்டி இல்லையா உப்பு இல்லனாலு வாழப்பழோ வெறு வாழப்பழத்த மட்டுமே மசிச்சு ஊட்டி வுட்ருக்கே அந்த மாதிரி யோசிங்க சக்கர இருக்கா எதுல ஸ்வீட்னஸ் இருக்கோ அத ஆட் பண்ணி குடுங்க மரவள்ளிக் கெழங்கு அதெல்லாமே வந்து நல்லா மசிச்சுட்டு அதுல வந்து இது நார்மலா சாப்ட மாட்டான் சொல்லி கட்லட் மாரிலா செஞ்சு குடுப்பே நானு
ஒ சரி சரிங் தோழி நா இன்னோ மரவள்ளி கெழங் கொடுக் கலைங் தோழி சக்கரவள்ளிக்கெழங்கே இதெல்லா கொடுத்துருக்கே அத சாப்ட்ருவா
ஆ கெழங்கு வகையுமே கொஞ்சொ கொஞ்சொ குடுங்க உருளக்கெழங்குமே வந் து இந்த மண்ணு கெழங்குன் சொல்லுவாங்கள்ல மண்ணு இல்லாத மாரி மண்ணுக் கிழங்க வந்து நல்லா இது பண்ணி வேக வச்சுட்டு அத இது பண்ணி குடுங்க அந்த மாதிரி குடுத்து பாருங்க சாப் படுவாங்க ஏன்னா அது கொஞ்ச கொஞ்ச நம்ம குடுத்தாதா இப்ப சாப்ட்டு பழகுனா தா ஏன்னா உடம்பு சரியில்லனா கூட நீங்க என்னப் பண்ணங்கன்னா டாக்டரு கிட்ட போகாம எடுத்த உடனே எங்க வீட்ல இருக்க கை வைத்தம் சளி இருக்குன்னா அத பார்த்துட்டு நீங்க இப்ப பண்ணுங்க ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப் பாட்ல தா எல்லாமே இருக்கு அதனால சொல்ற
சரிங் தோழி சரிங் தோழி
ரொம்ப நன்றிங்க உங்களோட இதப் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு இன்னொரு இணைப்புல சந்திக்கலாங்க
ஆ நன்றிங் தோழி